கேக்குதுங் ஆ கேக்குது சிஸ்டர்
கேக்குது வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க சாப்ட்டாச் ஆ நல்லா இருக்காங்க சிஸ்டர் அங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா வீட்ல
ரு நல்லா இருக்காங்க தோழி
சேரிங்க சிஸ் சாப்
ஆ சாப்ட தோழி இன்னைக் கி எங்க வீட்டில வந்துட்டு காலைல சிக்கன் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்க
சேரி சேரி ஆ
ட்டே நைட் பண்ணிக்கலா அப்டின்ட்டு அதனால வந்து நைட்டு கொஞ்சம் கிரேவி மாரி வச்சோ எனக்கு சாதம் இருந்து ச்சி சாதத்த போட்டு நா சாப்டு டே கிரேவி ஊத்தி அவங்களுக்குல்லா இட்லி பண்ணி வச்சு ட்டு வந்துருக்கே
சேரி சேரி இன்னு சாப்புட்ல யாரும்
ஆ அவங்கல்லா சாப்ட்டுட்டு இருக்காங்க பாப்பா சாப்ட்டாங்க ஆ மாமனார் மாமியார் என்னோட கணவர் வந்துட்டாரு மூணு பேரும் அங்க ஹால்ல சாப்புட்றாங்க நா ரூமுக்கு வந்துட்டே
சேரி சேரி நா வந்து இன்னைக்கி லேட்ட தா சாப்ட்டோ அஞ்சு மணியாயி ட்டு இன்னைக்கு சாப்டவே
ம் சேரி
த்துல ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் வேர இருந்து ச்சா அங்க போன அதனால சமைக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதனால அஞ்ச மணிக்கு மேலதா சாப்பிட்டோம் இன்னைக்கி நைட்டு சாப் புட்ல்ல பசிக்கல அதனால நைட்
ஒரு அஞ்சு மணிக்கு மேல சாப்ட்டா பசிக்காது இல்ல அதுவு நான்வெஜீ இன்னைல டக்குன்னு பசி எடுக்காது நடுராத்திரி பசிக்குமே என்ன பண்ணுவீ ஏ ஆ சரி சரி ம் தண்ணி தணிய குடிச்சுக்க வேண்டியதா
ஆமா அது நால்லா தூங்குனா எந்திக்கவே மாட்டே சிஸ்
அப்படியா எனக்கெல்லா பசிக்கும்மா நால்லா நடுவுல எழுந் அதுவு முன்னால்லா ஏந்திரிக்க மாட்டே இப்ப என் பொண்ணுக்கு நாங்க பால் குடு அதனால எந்திரிக்கிற மாருக்க
சரி சரி சரி சரி அ ஆ ஆ நாலா தூங்கினா காலைய்ல ஏந்திரிப்பே அது இந்த வெயில் வெளிச்சமா இருக்கு அதனால எந்திரிச்சிருவே சீக்கிர இல்ல அழுகலா எந்தி க்க மாட்டே அவ்வளவா
சண்டேக்கலா வெளியில எங்கியு போகலைய இன்னைக்கு சண்டே ஆச்சே
இன்னைக்கு போல சிஸ்டர் வெளியில சும்மா ஏதாவது டி வில பட ஏதாவது போட்டா பாக்குறதுதா
ஆ தேட்டருக்கு எல்லா போக வேண்டியதுதானே படகடம் பாக் க்க வேண்டியதானே
எப்பயாச்சு போவோ சிஸ் சரி இப்போ லீவ்ல போயிட் ட்டு வந்தோ ஆ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பேய்ருக்கீங்களா போவீங்களா அடிக்கொருக்க
ஐயோ தேட்ருக்கு எனக்கு ஒரு சரியான பாண்டிங் இருக்கு என்னன்னா ஆமா ஆ சின்ன வயசுலந்து வீட்டுல வந்துட்டு தேட்ருக்கெல்லா கூட்டிட்டு போனதே கெடையாது அப்போ வந்துட்டு மொத மொத நா வந்துட்டு போன பட வந்துட்டு எங்க அக் அக்கா வந்துட்டு ஆ எங்க அக்காவு மாமாவு சொந்த மாமாவையே எங்க அக்கா வந்து லவ் பண்ணி கல்யாண பண்ணிக்கிட்டா
சரி
அவங்க ரென ப அதுக்கு போல என்னைய தொனைக்கி கூட்டிட்டு போயிட்டா எங்க அக்கா அதுதா நா மொத மொத பார்த்த படோ சுரா அந்த படந்தா மொத மொத பாத்தே தியட்டர்ல அந்த படந்தா பர்ஸ்ட்டு பாத் தது அப்புற அப்டி அதுக்கலத்து பேமிலியா எப்பயாவது ஒருதறவ அந்த மாரி ங்க அதே மாதி எங்க அக்காக்கு மேரேஜ் ஆனதுக்கப்பறோ எங்க அக்கா அம்மா நா அப்படில்லா காஞ்சனா படோ இப்டி போனோ அதுக்கப்புற என்னோட காலேஜ் லைப் நானு எ க கணவரு ம் ஒருத்தர ஒருத்தர் விரும்பிட்ருந்த அந்த டைம்ல அ நா காலேஜ் படிச்சுட்ருந்தே என்ன பாக்க வருவாங்க நெறைய தடவ ஒரு படத் தே ரெண்டு தடவ பாக்கற்து மூணு தடவ பாக்கற்து அதாவ்து அங்க வந்துட்டு வேற எது சுத்தி பாக்குற எடங்களே இல்ல அந்த மாதிரி அ நா படிச்ச எடத்துல வந் து தேட்ரு இருக்கு ஈவினிங்ல தா பார்க்கிருக்கு ச்ச் நம்ம சுத்தி பாக்றதுக்கு வேற எதுமே இருக் காத் இப்ப ஈவினிங் டைம் பார்க்கிருக்கு இப்ப மதிய டைம்ல என்ன பண்றது அந்த வெயில்ல தேட்ருனா ஏசிக்குள்ள போய் பெசா தூங்கிருவாங்க எ கணவர்லா வந்துட்டு அவுங்குளுக் படோ பாக்க புடிக்காது அவுங்க வந்து ஏ சி குள்ள தூங்கரக்கா வருவாங்க எனக்கு படம்னா ரொம்போ புடிக்கு
ம் ச்ச் அதனால போவீங்க அ
னால் நா படத்துக் போவே என்னோட சேந்து அவுங்குளு படம் படம் பாக்க ஆரம்பிஷ்டாங்க ஒவ்வொரு கதைகள் வந்து த்ரில்லா இருக்கு இந்த சைகோ சைகோ கதைகள் அதெல்லா எனக்கு எனக்கு அதெல்லா ரொம்ப புடிக்கு சைகோ கதைகள்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த படம் னா ரெண்டு மூணு தர திரும்ப திரும்ப கூப்ட்டு போ சொல்லுவே அந்த மாரி நறைய படம் போயிருக்கோ ஆ அதனால நறைய படங்கள் பாத்துட்டே எத்தனையோ தரவமா எப்டி இருவது தரடவைக்கு மேல தேட்டருக்கு போயிருப்பே காலேஜ் லைஃப் வந்து தேட்டரு இப் போய் நல்லா என்ஜாய் பண்ணே அந்த மூணு வருஷத்துல கல்யாண ஆயிட்டு இப்படி இருந்தவங்க கல்யா கல்யாண ஆயிட்டது ஒரு தடவ கூட இன்னு கூட்டிட்டு போல ஆறு வருஷ ஆச்சு ஆறு வருஷத்துல ஒரு நாள் கூட தேட்ருக்கள்ளப்ப போய் நீ நனச் வத்தியாயத் கேட்டா என்ன சொல்லுவாங்க அதுதா இருவ தக்கு மேல கூட்டிட்டு போயிடு வேற என்னன்னுவாங்க ஆனா இந்தாலு கல்யாண ஆயிட்டு ஒரு தரவ கூட்டிட்டு போனும்ல மா ஒரு தடவ கூட போ தில்ல
அப்டியா எப்போ போனதே இல்லையே ஒரு டைம் கூட போனது இல்லையா அ எப்பாடி சரி இன்னு ஒரு நாள் கூட்டு போயிருங்க எப்படியாச்சு ஆ ஆ
படம் இப் போயிட்ருக்கே கருப் படத்து கேட்டே இதுக்கு முன்னாடி கருப்பு படத்துக்கு முன்னாடி ஒரு படொ ரொம்ப போ போணுன் ரொம்ப ஆர்வமாருந்தே என்ன ன‌ படம்னு ஞாபக இல்லயே அதுக்கு போணுன்ருந்தே ஆ தேட் யூத்து யூத் போணும்னு ஆசைப்பட்டே அது ம் கூட்டிட்டு போல எனக்கு அதோட விட்டுட்டே ந கேட்டா என்ன சொல்றாங்க சின்ன குழந்தைய கூட்டி போய் இவ அழுவா அப்படின்றாங்க
து கொஞ்சோ வளந்துட்டாங்னா கூட்டு போலா நா எங்க வீட்ல வந்து ஐயோ சிஸ்டர் போனவே இல்ல சிஸ்டர் அப்படிலா போ
பண்ணிருக்கே
எங்க சிஸ்ஸர் அதா சொன்னனே கொரோனா பாட்ச் ஆயிட்டு ரெண்டு வருஷோ வீட்லே போய்ட்டு போவல போல நா போனதே இல்ல சிஸ்டர் இ தேட்ருக்ல்லா கூட்டுப் போக் மாட்டாங்க ச்ச் வீட்லயுமே யாருமே போன தில்ல அக்காவுமே இப்பதா மேரேஜ் ஆனதுக்கப் பறந்தா போறாங் அ நா இப்போ ரீசென்ட்டா தாய்க்கெழவி போட்டாங்ளா
ஆம்மா
அப்ப போய் பாத்தே சிஸ்டர் ஃபஸ் டைம் அதுவுமே அக்கா அதா அக்காக் கூட அங்க அவங்க ஊர்ல இருந்தப்ப போய் பாத்துட்டு வந்த அதுதா சிஸ்டர் மொத தரவ போனது இதுக்கு முன்னாடி போனதுல்ல ஆ ஹா ஆ சிஸ்டர் போ எங்கிமே விட மாட்டாங்க வெளிலலா வெளிலலா ரொம்ப விட மாட்டாங்க ஏ அதனால போனதே இல்ல சேரி கொஞ்ச நாள் கழிச்சு போயிக்கலா அடின்ட்டு மனச தேத்திக்கிருவே சேரி அப்றம் பேய்க்கலா அப்டின்ட்டு ஆ இப்ப தாய் கெழவிதா பாத்தே லாஸ்ட்டா
ம் நா வந்துட்டு அது வந்துட்டு த ஆ ஹாட் ஸ்டார்ல பாத்தே ஹாட்ஸா ஹாட் ஸ்டார்ல போட்ருந்தாங்க நா ஃபோன்ல இது பண்ணி டிவி ய கனெக்ட் பண்ணி ஒய் ஃபை ஆன் பண்ணி பாப்போ அ அப்டி தா அப்டிதா நானு பாத்தே இந்த காட்டான் ஹட் ஸ்டார் இதெல்லா அதுல பாத் ஹாட்ஸ்டார்ல தாய்கிழவிலா அப்றம் நெக்ஸ்ட் இப்ப இந்த க கருப்பன் படம் ஃபோன்ல தா ஃபேஸ் புக்லயோ எதுலியோ போட்ருந்தாங்க
சேரி சேரி சேரி சேரி அத பாத்தீங்ளா அப்டியா ஆ சரிங்க சிஸ் எப்டினா தம்பி பாத்துட்டு சொல்லுவா ஃபஸ் ஸ்டண்டர்ட் தா படிக்கா அவ வந்து அ பாரு நல்லாருக்கு அப்டின் சொன்னானா சேரி அவ சென்ட் பண்ணி விடுவா அதே டவுண்லோட் பண்ணி டிவில கனெக்ட் பண்ணி பாத்தது அது
ம் அப்டித்தா நா ஆமா இதுக் வந்து யூத் படம் வந்தப்பல்லா நறைய விமர்சனங்கள் அது என்ன அது கல்யாண் பண்ணிட்டு ஆ அந் த பொண்ணு இது பண்ற மாரி லவ்வரோட சேத்து வைக்கிற மார்ருக்கு அந்த மாரி சொல்லிந்தாங்க ஆனா பாத்தாதா தெரியு எந்த ஒரு ப ஆனா பாத்தா சூப்பராருந்துச்சு மெய் மறந்து பாக்ற மாரிதா இருந்துச்சு
நீங்க சொன்ன மாதிரிலா ரொம்ப நல்லாருக்கு
ஆமா எல்லா படமு எந்த படலா சைக்கோத்தனமாருக்கு கோ அந்த ப
ஆ நானும் பாப்பேன் நல்லா இருக்கும் சிஸ்டர் அது பாக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த இது இருக்கு தெரியுமா இப்போ ஒரு ஸ் ம்
பாத்தும் மொத சைக்குடுமா அந்த படம் பாக்க ஆரம்பிச்சிதா என் கணவர் வந்து இன்ட்ரஸ்டா படம் பாக் ஆரம்பிச்சாரு படமே பாக்க மாட்டார் தூங்கிருவாரு தியேட்டர்ல நா கூப்ட்டு கூப்ட்டு காமிப்பே தூங்கிருவாரு அப்ப என்ன பண்ணாரு இந்த ராட்சசன் படம் வந்துச்சு பாத் த்தியா அந்த படோ தா நாங்க
ஆ அதுல இருந்து எனக்குமே மே சைகோ ஃபிலிம் பை பாக்கணோன்னு ஒரு ஆர்வம் வந்துட்டு அந்த ஃபிலிம் பாத்ததுக்கப்புறோ ஆ இப் இப்போ இப்போ ஒரு படோ வந்தது தெரியுமா கிராணின்னு நெனைக்கே அந்த படம் பேரு
அதுயா அது எப்டி இல்லையே
அதுவும் நல்லா இருக்கும் சிஸ்டர் அதுவும் சைக்கோ த்ரில் தா ஆ ஆமா அது கொஞ்சோ நல்லா இந்ச்சு அது எப்புடின்னா சின்ன பசங்களோட ஹாரட்ட வந்து சாப்புடுவாங்க ஹர்ட்டும் ஏதோ ப்பூ இருக்கும் அத சாப்ட்டா வந்து அவங்க இளமையா ப்பாங்களாம் அ ஆ இளமையா இல்லல எப்போமே அவங்களுக்கு இளமையா இரு ப்பாங்கன்ட்டு அத அத வந்து சாப்புடுவாங்க சின்ன கொழந்தைங்கள கொண்ணு கொண்ணு ஒரு பாட்டி சாப்புடுவாங்க அந்த மாதுரி இருக்கும் அந்த மாரி ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவ தா அந்த மாரி சாப்புட்ணும் ஏதோ சொல்லுவாங்க
சொல்லுவாங்க ம்
அந்த லீவுல தா டி வில கனெக்ட் பண்ணி பாத்தே அது
ம் இன்னைக்கி படம் பாக்குலயா இன்னைக்கி கூட டி வில ஆ கண்மணி போட்ருந்தாங்களே
அதுப் அது பாத் த்துடோமே சிஸ்
ஆ பாத்துட்டோம் ஆனா இத்தன இத்தன அரண்மனை வந்ததெல்லா எனக்கு புடிக்கில எனக்கு இப்ப லாஸ்ட்டா வந்துச்சுல்ல லாஸ்ட்டா வந்துச்சுல்ல எனக்கு அதுதா புடிச்சிருந்துச்சு அது ஒரு வித்தியாசமான கதையா இருந்துச்சு
போறா
போ ஆமா ஆஹ் அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஏதோ அத அதுக்கு பேரு ஒண்ணு சொன்னாங்க அதெல்லாம் மறந்து போச்சு ஆஹ் அத பேயே கிடையாது அது ஒரு ஏதோ பிளட் பிளட் சாம்பிள் வச்சல்லாம் கண்டுபிடிக்க ணும் அத அப்படின்னு அது வந்து இதுலயே நீர்ல வாழும் நிலத்தில வாழும் அந்த மாதிரி வித்தியாசமா சொன்னாங்க அது பேயின் சொல்லாம அதுதான் அது பேரு வரமாட்டேது நல்லா இருக்கும் அது பேரு பாங்கா பேரு என்னன்ன வரலியே
ஆஹ் ஆமா ஏதோ சொன்னாங்க டக்குன்னு வர மாட்டேங்குது ஆஹ் டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்கிது உம் அதே மாதிரி இன்னொரு படம் வெந்தயமாள் ஜீனியா ஜீனிய வச்சு வரும்ல அவங்க அவங்க ஃபுல்லா அப்படியே ஒயி்டா அருப்பாங்க அ
ஆஹ்
அந்த மாதிரி ஒரு ஒரு பிலிம் இருக்கும்
ஓ நான் அப்படியா நான் இன்னும் பாக்கல நினச்சே ஆஹ்ஹ்
னாஹ அதாவது முடியில இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஒயிட் ஒயிட் அப்படி பாடியே ஒயிட் கலர்ல இருக்கும் ஆனா அவங்க வந்து மேக்கப் போட்டு நம்மள மாதிரி மேக்கப் பண்ணிப்பாங்க நம்ம கூட தெரியாம இருக்கிறதுக்காண்டி அப்படி ஒரு இது இருந்துச்சு அதுவுமே நல்லா இருக்கும் அந்த படமுமேவும்.
காஞ்சூரியஸ் மாதிரி அந்த பாக்குறக்கு காஞ்சூரியஸ் மாதிரி இருப்பாங்க. அப்படிதானே ஆஹ் காஞ்சூரியஸ் படம் பாத்துருக்கியா? அம்மாடி சரியான படம்மா, அய்யோ அத பாக்கவே முடியாதுமா நீ ட்ரை பண்ணி பாரு காஞ்சூரியஸ் வந்து அப்படி பாக் பயமா இருக்
அச்சச் சேரி ஒரு நாள்
அதாவது இந்த அவுங்க பாக்குறக்கு இந்த சிஸ்டர் கெவுன் போட்ட மாரியே இருப்பாங்க. அதான் காண்ஜூரிஸ், சிஸ்டர்ஸ் போடுறாங்கல்ல தலையில இது போட்டு் இப்ப நீ சொல்ரில்ல ஜீனன் சொல்றீல ஒயிட் கலர் இருப்பாங்கன்னு, அந்த மாதிரிதான் இருபாங்க அதான் காண்ஜூரிஸ். கொஞ்சம் பார்க்க அது ஏன்னா அது ஹாலிவுட் படம்ல்ல அத்தானே டப்பிங் தானே பாக்குறோம், அதனால அது வேற லெவல்ல இருக்கும். ஆமா பயமா இருக்கும், அதெலா நான் பாத்திருக்கேன் அதெல்லாம் அப்ப வந்து படம் நான் எங்க வீ வீட்ல இருக்கயில பாத்தது ஆறு வர்ஷத்துக்லா முன்னாடி ஏன்னா ஏ தம்பி பாப்பான் என் தம்பி லேப்டாப்ல ஏத்
சேரி சேரி ஆ சேரி சேரி சேரி சேரி சேரிங்க சிஸ் அடுத்ததுல பாக்கலா ஓகே சிஸ் ஃபாய் ஆ ஆ சேரிங்க சிஸ் ஓக்கே